உம் கேக்குது சொல்லுங்க நான் இப்போதான் வந்தேன் வீட்டுக் கு நீங்க என்னா பண்றீங்க
நானு சும்மா மேல காத்து வாங்கலானு வந்தே ஆனா காத்தே வரமாட்டேன்துங்க
சாப்ட்டீங்ளா
உம் சாப்ட்டேங்க கீ எங்க வீட்ல இருக்கற ரொம்ப வேகுது செரி மேலே ஆச்சு கொஞ்சோ காத்து வாங் வாங்கலானு வந்தா மேல கூட ஒரு கா இ மரமே ஆட மாட்டேன்து அப்டியே நின்னுட்டுருக்குது காத்தே வர மாட்டேன்துங்க
உம் ஹும் அங்கயும் அப்டித்தான் சேர் இங்கயும் அப்டிதான் இருக்கு
நம் வீட்லயும் இருக்க முடில வெளியவும் இருக்க முடில எங்கதான் இருக்கறதுன்னு புரியலங்க
உம் உம்
நேரா நேரா போய் ப்ரிட்ஜுக்குள்ள உக்காந்துக்கலாமான்னு யோசிக்கிறேன்
ஏன் உங்க வீட்டு்ல ஏசி இல்லையா
இல்லங்க ஏ சி எல்லா வாங்கறதுக்கு வசதி இல்லங்க எங்ககிட்ட
அப்படியா நாங்கதும் இன்னு ஏ சி எல்லா வாங்க ல
அப்டிங்களா
வாங்கிலான்னு சொல்லிட்டு இருக்காங்க இ எம் ஐ த்துல தா எடுக்கறது ஆனா
அப்படிங்களா சேரிங்க அப்படிங்களா சேரிங்க தோ அப்புறமால்லாம் என்ன பண்றீங்க ஏ என்ன வேலை செய்றீங்க நீங்க
உம் கார் மெக்கானிக்கு
அப்படிங்களா ஈஸியா இருக்குதா உங்களுக்கு வேல ல கஷ்டமா இருக்குதாங்க
ரொம்ப ஹார்டான வேல அது
அப்படிங்களா
உம் ஆமா
சரிங்க தோ நா வந்து சும்மா வீட்டுலதா இருக் இருக்கறே
உம்
படிச்சு முடிச்சுட்டு ரெண்டு ரெண்டு வருஷோ ஆகுது ரெண்டு வருஷமும் டுவெல்த் வரைக்கும் படிச்சே ரெண்டு வருஷமா வீட்லதா சும்மா வீட்டு வேல செஞ்சுக்கிட்டு வீட்லதான் இருக்க சமைக் சமைக்கிறதே பெரிய வேலயா இருக்குது சோ ஆ சமச்சிட்டு துணி எல்லா தொவச்சிட்டு வீட்டு பா வீட்டு வேல பாத் கிட்டதல டைப் சரியா இருக்குது
ம் ம் ஆமா அவளதா என்ன பண்றது வீட்டு வேல பாத்துட்டு அப்டியேதான் ம் எனக்கு அவ்ளோவா எது சமைக்க தெரியாது ஒங்ளுக்கு சமைக்க தெரிமா
அதான் நா சொல்றனே வீட்ல எதாது சமைப்பேன்னு
என்ன சமைப்பீங்க என்ன ஒங்களுக்கு நல்லா தெரியு சமக்கறதுக்கு
எனக்கு வந்து எல்லா சமைப்பேன்னா பிரியாணி மட்டுதான் எனக்கு செய்ய தெரியாது
ஓஹோ அதுவு கத்துகறது
அதான் கத்துக்கணுங்க அத இதுக்கப்பறமாதா கத்துக்கணு கொஞ்ச கொஞ்சமா கத் பாத்துக்கலானு
ம் ம் அப்பியா
ஆமாங்க கத்துக்கலாங்க என்ன எப்டியு கத்துக்கனுன் ஆ ஆமாம் கல்யாண ஆயி போனா கட கை நல்லா கத்துக்கணு இப்பதா கொஞ்ச கொஞ்சமா கத்துக்கிறே லோ புது புது டிஷ்ஷா
ம் ம்
அப்பறமா சொல்லுங்க
நீங்க தா சொல்ணு அப்புறோ வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
எல்லாரும் நலமா நல்லா இருக்கறாங்க
ம்
உங்க வீட்ல எப்பிடி இருக்கறாங்க
இங்க எல்லாரு சௌக்கியம் நல்லா இருக்காங்க
அப்டியா சேரிங்க என வந்து எ அது ஹலோ கேக்குதா
கே சொல்லுங்க என்னமோ சொல்ல வந்திங்க நின்ட்டீங்க
இப்ப மெகந்தி போட கத்திட்டுருந்தே கத் திட்டே அப்பறோ வந்து சோட்டி ஃபோன்ல பாத்து நியூ நியூ டிசைனா போர கத்துக்கிட்டே வீட்ல இருக்கும்போது இதெல்லா கத்துக்கிட்டே அப்ற துணி தெக் கதி கத்திகிட்டே
உம்
அதலா துணியல்லா நா தெப்பே மெஹந்தி நல்லா போடுவே சுடி டிசைன் டிசைனா போட் டுவே சமைப்பே டி புது புது எக்கு குடுத்தா போது எனக்கு முட் டைல நா வெ புது புதுசா டிஷ் எல்லா செய்வே
உம்
எடு எக்குலாமோ ஃபோன்ல பாத்தன்னா இன்னு நல்லா செய்வே புது புதுசா எதாச்சி என் முட்டனா ரொம்ப புடிக்கு அப்டியே சொல்லா முட்டைல நல்யா நல்ல இல்லம் முட்ட வந்து ந நறய டிஷ் பண்ண முடியு அத்னால வந்து முட்ட வந்து வேக வச் சிட்டு அ ரெண்டு கட் பண்ணி கொஞ்சொ மெளகாத்தூள் ஒர் ஒரு கிண்ணு துல கொஞ்சமா மெளகாத்தூளு கொஞ்ச
உம்
தூளு கொஞ்சமா பெப்பரு ஆ கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ் சு கொஞ்சமா போட்டு கையால கொஞ்ச கலக்கிட்டு
உம்
இப்போ வேக வச்சு முழு முட்ட இருக்குதுல வேக வைக்றோல அந்த மேல தோல் எல்லா உறிச்சிட்டு ரெண்டா கட் பண்ணி இப்போ நம்ம சே வறுத்து வச்ச மசாலவ சும்மா மேல தடவிக்கிட்டு நல்லா ஒரு கடைல்லையா இல்ல ல ஒரு தோச போடுரல அதுல கொஞ்சோ மா என்ன போட்டு
ம்
அத நம்ம மசாலா போட்டு வச்ச முட்ட வந்து கட் நால ஒரு ரெண்டா தானே கட் பண்றோ ஒரு நாள் பீஸ் ஸ வந்து வச்சு கொஞ்சோ கொஞ்ச மேல கொஞ்சோ எண்ண போட்டு முடி வச்சிருனு அது எனக்கு ஏன் மேல ஏ மேல விழு இல்ல அதுனால முடி வச்சுட்டா அது உள்ளயே போயிடு நல்லா கொஞ்சமா ஒரு டூ நிமிட்ஸ் அதுக்கப்றமா வந்து எடுத்து து இந்த மாதிரி ஒரு பொறட்டு ஒரு டூ நிமிஷ் இ டூ நிமிஷ் அப்றம தா அததா அத எடுத்து சாப்ட்டா வேற லெவல் டேஸ்ட்டா இருக்குங்க சாப்பாடுக்கெல்லா உப்பு இது வந்து மு வேக வச்சு சாப்டுறதுக்குன்னே பேருக்கு புடிக்கு அது வந்து அப்டியே சாப் டா டேஸ்ட் கூட இருக்காது இருக் ல அது நீங்க வந்து நா சொன்ன மாதி சமச்சு சாப்ட்டா இன்னு நல்லா இருக்கு அப்படிங் ஆ அப்டிங்களா சோ இது தா இன்னொன்னு இதே சேம் மெத்தட்லதா தொக்கு மாதிரி செய்வோம் முட்ட சிக்கன் தொக்கு செய்றோமே அது எக் க்கு தொக்கு அப்ரொமா ந இது ஆம்லெட் போடுவேன் வெங்க வெங்காய ஆம்லட்
எனக்கு வந்து முட்ட பொடிமசன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த வெங்காயம் எல்லாம் குட்டி குட்டியா ஆ காதஷன்னு சொல்லுவாங்க ம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப
ஆமா அது எனக்கும் நான் வந்து எப்படி செய்வேன்னா முதல்ல எண்ணெ போட்டேன் கொஞ்சமா இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அவ குட்டிடிம குட்டிிடடியா வெங்க கட் பண்ணிப்பேன் எப்ப ப்த்தாலும்னா குட்டி குட்டியா கட் பண்ணி நல்லா போட் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கசக்கீ பொட்டு அது அதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சமா மிளகாத்து மிளகாத்து துள்ளு கொஞ்ச மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டா கலரா இருக்கும் கரலா இருந்தா நல்லா இரு
ஆமா நானும் அந்த மாரிதான் சாப்பிடுது மஞ்சள் பொட்டு சாப்பிட்டாதான்
போட்டு நல்லா கலக்கிட்டு அப்புறமா முட்டை ஒரு நாலு ஒடிச்சு போட்டு அதுநல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் மேல வந்து கொஞ்சமா கொத்தமீலீ போட்டு பெப்பர் போட்டு கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டு குடு அது கொஞ்ச கொஞ்சம் மேல கொஞ்ச கொஞ்ச அடிச்சா அந்த முட்ட எல்லாம் கொஞ்ச கொஞ்ச குடி டி ஆயிடும்
ஆமா ஆஹ்ம்
சிட்டு அப்புறமா சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டா இருக்கும்
ஓஹோ அப்டியா செரி செரி
அப்புறம் வந்து குட்டிட்டு அதே முட்டை வந்து ஆம்லெட்ல போடுவோல அதே மாரிதான் ஆஹ்ம் அதே முட்டை கிண்ணட்ட முட்டை உடிச்சு போட்டு கொஞ்ச வெங்காயத்தை கட் பண்ணி அது மேல போட்டு கொஞ்சமா மஞ்சள்த்தூள் போடுவேன் மிளகாய்த்தூள் போடுவேன் அது ம ஆம்லெட் போட்டு அதுக்கு மேலே தா பெப்பர் போடுவே பெப்பர் போட்டு இன்னை பொருட்டு அந்த போட்டு அவ்ளோதா அது ஒரு அஹ் நார்ம கும்பலா வந்து வா முட்ட ஒடிச்சு போட் டு அத மஞ்சத்தூள் கொஞ்சோ ஞ்சமா லைட்டா ஒருஸ் குட் குட்டியா போட்டு மெளகாத்தூள் நம்மளுக்கு எவ்ளோ காரோ வேணுமோ அஹ் அது முட்டைல போட்டு கலகிப்ப ஏன்ன முன்னா டியே வரணு பின்னாடியே வேணு
ஆமாம்
வந்து அதுக்கு மேலயே போட்டுடுவாங்க நெறைய பேர் வந்து முட் ட்ட ஓடச்சி போட்டு அதுக்கப்புறமா தா மேல போடுவாங்க நா வந்து முதல்லயே கா கலக்கிப்பே உப்பு மஞ்சத்தூள் மெளகாத்தூள்லா போட்டு கலக்கிட்டு அதுக்கு அப்பறமா தா போட்டு ஆம்லெட் போட்டு சாப்டுவே இந்த ஆம்லெட்டு ஒ ஒரு உம் ஒரு இதுவாவோடு ஹோட்டல்லல்லா குடுப்பாங்களே வேகாத கொஞ்சோ வேகி கொஞ்சோ ஆ அ ந்து ஆப் பாய்ல் அஹ் நீங்க அது சாப்ட்டிருக்லிங்ளா
அ அதெல்லா லை லைஃப் வேண்னா
அ ப நா கூட அது வ அது ந்து வாசனே எனக்கு புடிக்காது அது நல்லா வேகி இருந்தாதா நானே சாப் புடுவே அது எப்டிதா சாப்பிட்றாங்களோ
அது எங்க ஃரெண்ட்டல்லா வாங்கி சாப்புடுவா நா பக்கத்லயே உக்காருவ
அதுவு அது முழுசா எடுத் துலா போட முடியுமா
ஆமா அப்டியேதா முழுங்குணுமா அதா முழுங்கு அப்டியே முழுங்கறதா
ஆமாங்க அது ஏ ஒ எனக்கு வந்து அந்த வாச இல்ல அது எப்டி சாப்டறதுன் கூட எனக் முடில சோ அது அப்றமா வந்து மு ட்டே இடியாப்போ செய்வே அ முட்ட சாப்பது சாதோ செய்வே அ நெறையா டே முட்ட குடுத்தா எதா ஸ்வீட் செய்வே முட்டைலயு
ஸ்வீட்டா அது எப்டி
அது ஸ்வீட் என்ன அதாங்க முட்ட ஒடச்சு போட்டு பால்ல சேத்து பால்லு கொதிக வெச்சுட்டு அ அது ஜா மல் தொட்டு அது திருமுட்டப் செய்வே
ம் அதலா செய்வீங்ளா
ஆமா முட் முட்ட பப்ஸு செய்வே ஒரு டைம் ரெண்டு டைம் செஞ்சுருகுறே
உஹம்
அப்றமா ஆஹ் இன்னு கொழம்பு கூட செய்வே நா முட்ட முட்ட எப்டி முட்ட ஆஹ் பருப்பு இது கள்ளபருப் ப்ருக்கலா அத அடுச்சுட்டு பிளாசு வெங்காய போட்டு கொஞ்சொ கொத்த மில்லி கொஞ் காமா சில்லி போட்டு நல்லா கலகிட்டு தோ தோச போடுறல அந்த மாரி போட்டு நாலா கட் பண்ணிகிட் டு இப்போ அஹ் கட்டா சாலா பண்றோல
ஆமா காரகுழம்பு மாறி ஹம்
கார பழம் பண்றோல இந்தப சேம் ஒண்ணுமே உக்கடவ காரகுழம்புல ஒரு காரகுறமா செஞ்சி இப்ப நானா கட் பண்ணல அத் அது வந்து அப்படியே கொழபுல விட்டுணும் லாஸ்ட்ல சமைச்சு எல்லாம் முடிச்ச உடனே விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் சோ ஒருப்பத்து நிமிஷம் கழிசி சாப்ட்டா அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும் அது முட்டையோட்டா சாப்பிட்ட மாரியே இருக்கும் சாப்பா அது சாம்படு வர சாம்படு வர சாப்பிட்டுதான் இன்னும் நல்லா இருக்கும்
உம் உம் ஆ எங்க அம்மா அந்த மாரி ங்கு
ஆஹ் அது எக்குல சஷாமியா செய்வாங்க
சாமியா செய்வாங்களா
ஆமா எகுல சாமியார் சேர்பாங்க ப்ச் இல்லைங்க எகுல சாமியா ப்ச் ஷாமியா செய்யும்போது எக்கு ஒண்ணு சேர்பாங்கன்னு சொல்ற
ஓஹோ அப்படியா ஆஹ்ஹ
ஆமா நம்ம தால்லு கறி எப்படி அழிச்சு வெ சி கிட் து லாஸ்ட்ல வந்து முட்ட போ னு அப்பதா ஒடியாது அது இல்லன்னா துண்டு துண்டா ஆயிடுல சோ அதுக்கு சொல்ற ப்ச் எது எந்த டி து எதாச்சு செய்யனாக் கூட முட்ட சேத்துனா நல்லாதா இருக்கு எதுவு அந்த மாரி சொல்றே ஏனா முட் முட்டை செய்யாம எதுவு செய்ய மாட்டாங்க முட்ட வெச்சு நெறயா டிஷ் கூட செய்யறாங்கனு சொல்ற பாலுல கூட சேவ ஒரு உருள
சேரி நம்மளுக்கு குடுத்த நேரோ முடிந்து விட்டது
சேரிங்க தோழா மீண்டும் சந்தி
நன்றி வணக்கம்